ஆ ஹலோ மேம் நீங்க போன வாரோ சாரீ எடுத்துட்டு வந்தீங்கல்ல இது உங்க நம்பர் தானே இப்ப நீங்க சேரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்க தானே
ஆமா மேம் நான் தா மேம்
ஓகே ஓகே நீங்க தா அந்த நம்பர் குடுத்துட்டு போனீங்கல்ல
தா இருக்கு ஆமா மேம் உங்க நம்பர் சேவ்ல தா மேம் இருக் சொல்லுங்க மேம்
சேரி சேரி அதா நீங்க போன வாரோ வந்திருந்தீங்க சாரீஸ் எல்லா நல்லா இருந்துச்சி நா ஆதுல கூட கொஞ்சோ செலக்ட் பண்ணி வெச் ச்ச ஒரு நாலு சேரீ செலக்ட் பண்ணி வெச்சேனே நீங்க அத தனியாக எடுத்து வெச்சிருக்கீங்களா
ஆ மேம் அது அந்த சேரீ நீங்க செலக்ட் பண்ண சேரீல்லா சேல்ஸ் ஆயிடுச்சி மேம் இப்ப அதே மாரி பேட்டன் வந்திருக்கு மேம் நீங்க ஒன்ஸ் சொன்னீங்கன்னா நா ஆ நா ஆர்டர் போட்டு எடுத்து வந்துருவே ஏன்னா நா இப்ப இப்ப புதுசு நியூவா வந்திருக்கு
ஓகே ஓகே நா என்னக்கு அதே மாடல்ல எனக்கு அது புடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி நா உங்கிட்ட அந்த நாலு சொல்லிருந்தே அது பத்திரமா வெச்சுக்கோங்க அப்டின்னு நீங்க சேல்ஸ் ஆயிட்டுன்னு சொல்றீங்க சேரி பரவால்ல நீங்க இப்ப இருக்கறத நீங்க இப்ப ஏதோ புதுசா வந்திருக்குன்னு சொல்றீங்ள அத எடுத்துட்டு வர முடியுமா இல்ல நான் டேரக்டா வரட்டா ஷாப்புக்கு வரட்டா
இல்ல மேம் இல்ல மேம் நீங்க சொல்லுங்க மேம் நா எடுத்துட்டு வரே உங்களுக்கு டைம் இருக்குது டைம் இல்ல அப்டி சொன்னா நா எடுத் துட்டு வரே இல்ல நா வந்து பாக்குறே நா எல்லா சேரீயு பாக்குறே நறைய சேரீஸ் வந்திருக்கு இப்ப நா எடுத்து வந்தேன்னா வெரைட்டி கம்மியா தா இருக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே கம்மிய தா இருக்கு இப்ப நீங்களே ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நறைய டிசைன்ஸ் வந்திருக்கு கலர்ஸ்சு நறைய இருக்கு ஆ இப்போ பாத்தீங்னா காட்டன் இப்போ நம்ம சம்மருக்கு தகுந்த மாரி காட்டன் சாரீஸ் வந்துருக்கு காட்டன் சாரீஸ் பாத்தீங்னா வாழ தண்டு இருக்கு பாத்தீங்ளா அதோட நார்லயே பண்ண காட்டன் சாரீ செமையா சூப்பரா ஒன்னு ஒரு சாரீ இருக்கு மேம் அதெல்லா நீங்க பாத்து அதுல கலர்லா பாத்தீங்னா நிறைய கலர் வந்திருக்கு ப்ளூ ஒயிட் வித் வித்து ஒயிட்டு அப்ற பிங் வித்து ப்ளு அந்த மாறி கான்ட்ரஸ்ட்டா உள்ள நிறைய கலர் வந்திருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ்சு நம்ம கடைக்கு வாங்க இல்ல எனக்கு வர முடியல நேரம் இல்ல அப்டின்னா கூட நீங்க ஒரு கலர் சொல்லுங்க அந்த கலர் இருந்துச்சுன்னா நா சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு
ஓகே இப்போ எனக்கு வந்து அர்ஜென்ட்டா ஒரு மேரேஜ்கு ஒரு சாரீ வேணு பட்டு புடவ மாடல்ல உங்களுக் உங்கள்ட்ட இருக்குமா
பட்டுப்புடவ மாறி மேம் எந்த மாறி சில்க் சாரீ கேக்குறீங்களா இல்ல எப்டி மேம்
ஆ கொஞ்ச காஸ்ட்லியா இருந்தாலு பரவாயில்ல ஏன்னா இப்ப அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் வருது இப்ப நம்ம அதுக்கு பட்டு புடவா மேரேஜ்கு கட்டுற பட்டு புடவா மாறி எனக்கு வேணு உங்கட்ட வந்து எந்த ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பட்டு புடவ ஒரிஜினல் பட்டு புடவ எல்லா இருக்குமா இல்ல எனக்கு நீங்க சொல்ற மாறி டெய்லி யூஸ்க்கும்ணு காட்டனு பூணமு அதெல்லா வேணு அது நான் டரக்டா வந்து வாங்கி ங்கிறே இப்ப நீங்க நாளைக்கு வீட்டு ட்டுக்கு வர முடியும்னா இந்த பட்டு புடவை பட்டு புடவையா எதாவது இருந்தா எடுத்துட்டு வரீங்களா நாளைக்கி
ஆ சேரிங்க மேம் ஆனா பட்டுப்புடவ பார்த்தீங்கன்னா ஒரு நால்லா வந்து ஒரு நாலு தான் எடுத்து வர முடியும் மேம் ஏன்னா அது வந்து கொஞ்ச காஸ்ட்லியாவும் இருக்கு லோ பட்ஜெட்டு இருக்கு ஒரு தௌசண்ட்ல இருந்தே எங்க எதுனு எங்க எங்க ஷாப்ல இருக்கு ஃப்பை தௌசண்ல இருந்தே ஒன் லேக் வரைக்கு இருக்கு மேம் பட்டு போடவ உங்களுக்கு என்ன மாறி சொல்றீங்களோ அத தகுந்த மாறி நாங்க எடுத்துட்டு வருவோம் அதே பட்டு புடவேலையிலே இப்ப பாத்தீங்கன்னா ரெடிமேட் பிளவுஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி கூட நா குடு அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி குடு சொன்னீங்கன்னா நாங்க வந்து பிளவுஸ் ச்சே அட்டாச் பண்ணி ரெடிமேடா சாரீஸ் மாறி பண்ணி குடுக்குறோம் ஆனா நீங்க வந்து அத கஸ்டமைஸ் பண்ணணும் எனக்கு இப்டி வேணும்னு சொன்னாதா நாங்க பண்ணி தருவோம் எங்கள்ட்ட பண்ணியே இருக்காது நாங்க ரெடி பண்ணியே வச்சிருக்க மாட்டோம் நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த மாறி வேணு இந்த இந்த பிளவுஸ் வேணு இந்த இது இதோட பிளவுஸ் ஓகேதா இல்ல எங்க ஷாப்ல பிளவுஸ் வந்து இருக்கும் இது இதுல நீங்க டிச்பண்ணி குடுங்க இந்த இது கான்ரஸ்ட்டா வேணும்னா கூட நாங்க உங்களுக்கு தகுந்த மாறி ஸ்டிச் பண்ணி தருவோம்
ஓகே எனக்கு நீங்க எடுத்துட்டு வாங்க ஒரு அஞ்சாறு பட்டுக்பொடவ நாளைக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளவுஸும் நீங்க சில்க் க்கு சில்க் மெட்டீரியல்ல பிளவுஸு நீங்க இது ஆரி ஒர்க் எல்லா பண்ணி கொடுக்குற மாறிஇருந்தாலுமே நா ஆரி ஒர்க் பண்ணிக்கிறே எனக்கு இப்ப பட்டுப்புடவ வந்து ஒரு டென் தௌசண்ட் குள்ள வேணும் அதுக்கு மேல வேணாம் டென் தௌசண்ட் ள்ள வர மாறிஇருந்தா எனக்கு ஓகே ஒரு நாலஞ்சு அந்த பட்ஜெட் கிட்ட ஒரு நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாறி பட்ஜட் கிட்ட எனக்கு ஒரு நாலஞ்சு எடுத்துட்டு வாங்க அதுல இருந்து நா கண்டிப்பா ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் பிளவுஸுமே நீங்க அதுக்கு மேட்சா எடுத்துட்டு வந்துருங்க நா உங்களுக் எந்த மாறி டிசைன்ஸ் வேணும் அப்டினு நா வீட்லயே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி சொல்லிறேன் நீங்க ஆரி ஒர்க் பண்றதா இருந்தாலுமே எனக்கு நீங்க சொல்லுங்க
மேம் எங்களோடு பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்மேம் பிளவுஸ் ஸ்டிச் பண்றது ஷாப்ல எல்லாமே இருக்கு மேம் நாங்க எல்லாமே செஞ்சு தரறோம் உங்களுக்கு ஆரி ஒர்க் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் அதாவது பேசிக் அதுல இருந்து நாங்க வந்து ஒரு பிப்டீன் தௌசண்ட் பிப்டி அந்த லெவலு வரைக்கும் பண்றோம் மேம் இப்ப வந்து மணமகன் மணமகளுக்கு தவத் த தனியா அந்த அவுங்ளுக்ககு போவம் பொண்ணுக்கு அ இல்ல அவுங்ளோடைய சொந்த ரிலேட்டிவ் வேணுன்னா கூட அது ஒரு பேக் மாரி பண்ணி குடுக்குறோ கம்மி ரேட்ல அதாவுது இப்ப நீங்க ம பதுனஞ்சாயர்வா வந்து பொண்ணுக்கு பண்ணீங்னா அவுங்க அ ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் அதாவ்து ஃபைவ் தௌசண்ட் உள்ள ப்ளவுஸ் வந்து டூ தௌசண்ட்ல பொய்ட்டுறோ அத் து வந்து ஒரு பேக் மாரி மேரேஜ் பேக்ன் சொல்வாங்க அந்த மாரி பண்ணி தரோ அந்த மாரி நா கூடே ஓகேதா இல்ல நாங்க எனக்கு தனியாதா வேணு செப்ரேட்டேதா பண்ண போற அப்டின்னா டூ தௌசண்ட்லேந்து அ நீங்க உங்களோடைய இது இதுக்கு ஏத்தாமா உங்களோடைய அ அமௌண்ட்டுக்கு ஏத்தா மரி கூட நாங்க பண்ணி தருவோ நீங்க என்னன்ன வந்து ஆனா அதுல வந்து கேட் லாக் இருக் கு நீங்க சூஸ் பண்ணனு அ சூஸ் பண்ணிட்டீங்னா தனியா நா இப் டு சொல்ற மேம் தனியா பண்ண ஆஃபர் இல்ல மேம் நீங்க வந்து இந்த பொண்ணுங்க ஒ மணப்பண்ணோட அந்த இது ப்ளவுஸ்ல நீங்க வந்தீங்னா அதுல ஆஃபர் இருக்கு இந்துஜுவலா நீங்க வந்து பண்ணனு அப்டின்னா அதுல ஆஃபர் இல்ல ஏன்னா நா ஆஃபர் போட்டோ இப்பதா நாங்க எல்லாத்தையு ஆஃபர்லா எடுத்துட்டோ இப்பதிக்கி இப்ப ஆஃபர் போட்றா மரி இல்லம்
இப்ப வந்து எனக்கு சா தக்கணு எனக்கு தா ஆரி ஒர்க் கு அதனால சிம்புளா இருந்தா போது ஆ ஒரு தௌசண்ட் கிட்டல்லா எதாவுது அரி ஒர்க் வருமா எனக்கு தௌசண் தௌசண் ஃபைவ் ஹண்டர் அந்த மாரி சிம்புளா அந்த பாடர் மட்டு வச்ச மாரி இருந்தா கூட எனக்கு போது அதுக்கப்றம் பாத் திங்கன இந்த ஆ நீங்க கு ரெண்டாயிர வருங்குறீங்க கொஞ்ச பாத்து கொஞ்ச தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட குள்ள பண்ற மாரி பண்ணுங்க அதே மரி சாரீயுமே கொஞ்ச லைட் வெயிட்டா கொஞ்ச இருந்தா எடுத்துட்டு வாங்க ஒரு எயிட் தௌசண்ட்லேந்து டென் தௌசண்ட் வரக்கு இருக்குற மரி கொஞ்ச லைட் வெயிட்ட சில்க்கு சாரீயா எடுத்துட்டு வாங்க இருக்கா உங்கட்ட
மேம் சாரிய பொறுத்த வரிக்கு உங்களுக்கு வந்து ஒரு லைட் வெயிட்ல தா வரு நாங்க எப்போதுமே ஹெவியா தரமாட்டோ லைட் வெயிட்டு சில்க் சாரிதா நாங்க மோஸ்ட்லி பிர்ப்பேர் பண்ணுவோ ஏன்னா இப்போதிக் கி சம்மர் இங்க ஸ்டார்ட் ஆயிட்ச்சுனால நாங்க இது தகுந்தா மரி தா குடுக்குறோ ரெண்டாவது மம் ஆரி ஓர்க்க பொறுத்த வரிக்கு நாங்க வெளில ஆள் வச்சுதா நாங்க இங்க ஒர்க் பண்றோ அவ்ங்ளுக்கே தௌசண்ட் ஃபை ஹண்டர் அந்த ஃபைவ் ஹண்டர் வந்து எங்க ஷாப்புக்கு நாங்க பவர்ரு சப்ளே பண்றோ அதுல்லா பண்றோல்ல அதுனாலதா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்க எங்ளோட இதுக்கு நாங்க ஒரு ப்ராஃபிட் வக்கிறோ அவ்ங்ளுக்கு நாங்க வெளிய ஆளுவ்ங்க வந்து செய்யிறதுனால அவ்ங்களுக்கு தா அந்த தவுசண்ட் ஃ பைவ் ஹண்ட்ரட் பெய்டு இதுலே நம்ங்கோ மம்ப கஸ்ட்டமைஸ் பண்ணம் அ நீங்க கஸ்ட்டமைஸ் பண்ணி கேட்டு கேட்டா அதுக்கு தகுந்த மாரி மாறு நீங்க வந்து இல்ல நார்மலா சிம்ப்புளா வேணுங்குறதுனாலதா நா அதுக்குதா நா நார்மல் ப்ளவுஸ் சே அ பேசிக்கே டூ தௌசண்ட் சொல்ற பே எங்லுக் அதுல பாஃபிட் வராது மேம்
ஓகே ஃப்ரீது புரியுது சேரி ஓகே அப்ப நீங்க அந்த மினிமம் டூ தௌசண்ட்கே பிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுலே எவ்ளோ குடுக்க முடியுமோ எனக்கு அவ்ளோ ஒர்க் பண்ணி குடுக்குருங்க எனுக்கு அ ரொம்ப கிரண்டா இருக்குணுனு அவசியோல்ல நீங்க பேசிக் மாடல் எதுவோ அது வெச்சு பண்ணுங்க அப்பிலா நா ஒன்னு கஸ் ஸ்ட்டமைஸ்லா நீங்க எது பெட்ரா இருக்கு அந்த ச நா சாரி மட்டு சூஸ் பண்ணிர்ற அதுக்கு எது பெட் ட்ரா இருக்குனு நீங்களே அது கொஞ்சோ எனக்கு பண்ணி குடுத்துருங்க அதே மாரி சாரீக்கு மட்டு நீங்க எதாவது டிஸ்கவ்ண்ட் போட்டு குடுங்க கொஞ்சோ பாத்து சொல்லுங்க
டிஸ்கவுண்ட் இருக்கு மேம் சரிக்கு வந்து நாங்க இப்ப ஆரி ஒர்க் தா எடுத்துட்டோ சாரீக்கு இருக்கு ஆனா வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் த்தேட்டி பர்சன்டேஜ் இந்த மாரிதா இருக்கு ரொம்பல்லா ஹெவியாலா நாங்க குடுக்கல முன்னாடயேந்து பிஃப்டி பர்சன்டேஜ் குடுத்துருந்தோ மேம் அப்போ நீங்க அந்த முகூர்த்த டேட்ட அப்போ ஐப்பசி மாசோ அந்த டயத் சொல்லுவாங்கள அப்போ இப்ப வந்து சம்மர்ங்கதுனால அந்த அளவுக்கு நாங்க குடுக்கல ஏனா இருக்கு ஆ இப்போ இந்த மன்து மட்டுதா ஆடி மாசோ ஸ்டார்ட் பண்ட்டா நம்மளுக் க்கு அவ்ளவா போகாதுல்லையா அடுத்தது ஆவணில்ல ஆவணிலயு நாங் ஆஃபர் தருவோ இப்போதைக்கு ஒரு டுவெண்டி பெர்சன்டேஜ் ஆஃபர்ல தா போட்டுட்டுருக்கோ ஆ மத்தபடி உங்களுக்கு ஏனா நீங்க ரெகுலர் கஸ் ஸ்டமர் இங்கதுனால உங்களுக்கு இந்த ஆஃபர் நா மத்த எல்லாருக்கு குடுக்கல மேம் ஒரு குறிப்பிட்ட பெர்சனுக்கு மட்டு தா கொடுத்துட்டுருக்கோ இந்த ஆஃபர் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டு் தா அது அது அன்னில பிளவுஸோட நீங்க கேட்டீங்கல்லயா பிளவுஸ் சாரீக்கு தகுந்த மாரி மாடலா பிளவுஸ்ன்னா அதுக்குகேட்லாக்ருக்கு க்கு மேம் நா அதையு எடுத்துட்டு வர நீங்க அந்த கேட்லாக்கையு பாருங்க இந்த சாரிக்கு இது அதுலே பிளவுஸ் அட்டாச்மெண்ட் வந்துருது நீங்க எப்டி மேம் நீங்க வந்து ரெடிமேடா அட்டாச் பண்ணி பண்ண போறீங்களா இல்ல தனித்தனியா நீங்க இப்டி சாரியு பிளவுஸு தனியா கட்ட போறீங்களா இல்ல அட்டாச் பண்ணி அந்த மாரி வேணுமா உங்களுக்கு
இல்லல்ல எனக்கு அட்டாச்ல்லா வேணா எனக்கு அதெல்லா செட் ஆகுமானு தெரில அனிக்கி ட்ரை பண்ணதுல்ல நார்மலாவே இருக்கட்டு அதே மாரி கொஞ்சோ கான்ட்ராஸ்ட்டா பிளவுஸ்சு செலக்ட் பண்ணிருங்க ஆ ச சாரீக்கு கொஞ்சோ கான்ட்ராஸ்ட்டா கலர் இருக்குற மாரி அதே மாரி கொஞ்சோ பெரிய பாடரா இருக்குற மாரி சாரில பெரிய பாடர் சாரிலா இருக்கும்ல அதுவா பாத்து கொஞ்சோ எடுத்துட்டு வாங்க ஒரு அஞ்சு எடுத்துட்டு வாங்க போது நா அதுல இருந்தே ஒன்னு செலெக்ட் பண்ணிக்கிற அதுக்கப்புறோ நா எனக்கு நா போன வாரோ கேட்டிருந்தல இந்த காட்டன் ம் டெய்லி கட்ற மாரி
ப்ரிப்பர் பண்றது என்ன கலர் பண்றீங்க
எனக்கு இந்த கொஞ்சோ டார்க் கலரா இருந்தா நல்லா இருக்கு இந்த கிரீனு மெருனு ஆ கொஞ்சோ டார்க் ப்ளூ அந்த மாரி இந்த தடவ கொஞ்ச டார்க்கா எடுக்கலான்னு இருக்க அதனால டார்க் கலர்ஸ் எடுத்துட்டுவாங்க கொஞ்சோ லைட் வெய்ட்டா பெரிய பார்டர் வச்சு அந்த மாரி எடுத்துட்டுவாங்க
ஓகே மீம் ஓகே மம் நா வந்து ஒரு அஞ்சு சாரீஸ் எடுத்துட்டு வந்துற்ற காட்டன்லயு ஒரு அஞ்சு சாரீஸ் செ சில்க்ஸ் சர் இந்த நார்மல் பூனத்துலயு ஒரு அஞ்சு எடுத்துட்டு வர ஆ இல்ல அ இன்னு பூனொ வேணா நா கொஞ்சோ எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு வர ஏனா அது வ வெயிட் அதிகமா இருக் க்காது சோ பூனத்துலயே கொஞ்சோ ஒரு பத்து எடுத்துட்டு வர நீங்க இதுல காட்டன்ல ஒரு அஞ்சு எடுத்துட்டு இதுல ஒரு அஞ்சு எடுத்துட்டு வரனும் நீங்க அத சூஸ் பண்ணி நீங்க உங்ளுக்கு தேவயானத எடுத்துட்டு சொல்லுங்க இல்ல வேற நா கடைக்கு வரனா கூட வாங்க இது எடுத்துட்டு கூட இல்ல எ இது சாட்டிஸ்ஃபைட் ஆவல்லனா கடைக்கே வரன்னா கூட வாங்க ஒன்னு பிரச்சனல்ல நம்ம வந்து பண்ணி குடுத்தரலா மேம்
செரி ஓகே ஓகே அப்ப நா எல்லாருக்கு சேத்து எடுக்கணு நம்ம வாங்கிற்லா நீங்க எடுத்துட்டு வாங்க
ஓகே கண்டிப்பா மேம் பாக்லா மேம்